ஹலோ
ஒத்தேனன
ஆ கேக்குதா ப்ரோ ஹலோ
ஓகே ப்ரோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
அதா சொல்லிருக்கீங்க நா கிருஷ்ணகிரி
அதா அந்த ஏரியா அதுல ஃபுல்லா இங்க வந்து ஃபுல்லா அந்த குப்ப லைன் அதனால இது முக்கா வாசி எல்லாத்துலருந்து பசங்குவாங்க
ஆ இல்ல தெரிங்க தா அப்டின்னு ஆ கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது ப கிளியரா கேக்குது சொல்லுங்க
எனக்கு தெரியாது அங்க கிருஷ்ணகிரி சேக்கலா செல்லுங்க அப்டின் நெனச்சு நா என்ன நெனச்ச எல்லா தமிழ் காரங்கலா அப்டின் நெனைச்ச நீங்க சொல்லிதா எனக்கு தெரிது கிருஷ்ணகிரி ஆந்திரா பார்டர் சைடு வருதுங்ளா
செரி
ஆ எனக்கு செரியா ஹலோ கேக்குதுங்களா
ஆ ஆ ரொம்ப ஸ்லோ இது என்னன் தெரியல ஆப் இஷூவா என்னன் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப பேசுங்க கேக்குது ஹலோ ப்ரோ பேசுங்க ப்ரோ ஆ கேக்குதா ப்ரோ ஆ ஹலோ
ப்ரோ கேக்குதா
ஆ கேக்குது இப்பதா கேக்குது என்னாச்சு தெர்ல்ல உங்களுக்கு கேக்குதாப்போ கிளியரா ஹீ ஹலோ ஆ ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குது என்னாச்சு ப்ரோ எதானு ப்ராப்ளமா என்னன்னு தெரியலயே இப்ப கேக்குதா நா பேசுறது உங்களுக்கு
கேக்குது கேக்குது நீங்க பேசுறதுதா செரியா கேக்கல அதா நீங்க சொல்லிருந்தீங்களே கிருஷ்ணகிரி வந்து ஆந்திரா சைடுன்னு
ஆமா மா ஆந்திர சைடுனா ஆந்திர பார்டர் இதெல்லா க தீ ப் நா இருக்கிற ஏரியா வந்து கர்நாடகாக்கு ஆந்திராக்கு பார்டர் எல்லாத்துக்கும் மேர்ஜ் ஆகுற ஒரு ஏரியா
தெரியல எனக்கு சரியா தெரியாது நா இன்னு தமிழ்நாடு தா ஆச்சி தமிழ் பேசுற எடந்தானு நினைச்சோ கிருஷ்ணகிரினா நீங்க சொல்லிதா எனக்கே தெரியு அப்போ உங்க பாட்டி தாத்தா எல்லாமே நேட்டிவ்லா தெலுங்கு தானா
ஆமா எல்லாமே ஆ ஒரு எவ்வளோ சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றாங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்கு முன்னாடி அங்க வந்து கொஞ்ச கொஞ்சமா அங்கங்க மாறி மாறி இப்ப இங்க வந்துருப்பா இந்த லைன் கிட்டத்தட்ட எவ்ளோ ஆறு ஜென்ரேஷன்ஸ்னா எனக்கு எவ்வளோ ஆவு தெரியாது அவங்க சொல்றது மட்டுதா தெரியு அவங்க இப்ப இங் இங்க வந்திருக்காங்கன்னா இந்த அந்த ஆறு ஜென்ரேஷன்க்கு இப்ப இவ இப்ப இங்க இருக்கும் நாங்களு பஸ்டு பஸ்டு அந்த சிக்ஸ் ஜென்ரே முன்னாடி ஆந்திரா அந்த இந்த தெலுங்கானா இதலா எங்கயோ பட் அப்புற இங்க மூவாயிருக்காங்க எல்லாரு மாரி
ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ மதிய என்ன டி இப்ப மதிய என்ன டிஃபன் டின் இல்ல லஞ்ச் ஸ்பெஷல் எதாவது
ஸ்பெஷல் எதுலா எதுவு இல்ல ப்ரோ எப்பயு போல தா ப்ரோ ஸ்பெஷல்லா சொல்றதுக்கு ஒன்னு இல்ல.
சரி உங்க எல்லா எடத்துலயு இப்ப சந்தனு இருக்கு இல்லையா மார்கெட் நம்ம காய்கறி எல்லா வாங்கதுக்கு அதெல்லா உங்க ஊர்லல்லா எப்டி எப்ப போடுவாங்க எப்ப போ இங்க வந்து நம்ம ஏரியால வந்து எப்பவுமே இன்னைக்கு செவ்வா கெழம நடக்கு உங்க உங்க ஏரியால ஊர்லல்லா பேமஸ் மார்க்கெட்ல இப்ப எப்படியுமே வீக்லி சந்தன்னு ஒன்னு இருக்குல்ல சந்தை மார்கெட்
இந்த இங்க வந்து எங்க சொல்றீங்க நீங்க ஆந்திரா சைடு இல்லையா
ஆமா ஆந்திரா சை ஆந்திர சைட்ல உங்களுக்கு எப்ப வந்து சந்த இருக்குன்றே வீக்லி ஓ எப்பவுமே எங்களுக்கு வந்து செவ்வாகெழம இருக்கும் மத்தவங்க இங்க திருப் பத்பூரு இந்த இடத்துலல்லா சனிக்கெழம இருக்கு கோயம்புத்தூர்ல வந்து வெள்ளிக்கிழம இருக்கும் அந்த மாரி கேக்கறே
அதாவது நீங்க அங்க இருக்கறதுனால உங்களுக்கு தெரியும் ப்ரோ நா இங்க இருக்கிறதுனால சென்னய்ல இருக்கிறதுனால எனக்கு சரியா தெரியாது பட் வந்து ஏதோ திருநாளு திருநாளு எதோ சொல்லுவாங்க அந்த திருநாள் வந்து இந்த ஜூன் ஜூலை மாசத்துலதா நடக்கும் அதேதா வந்து ரொம்ப ஃபேமஸ்
நா வந்து ரெகுலரா வீக்லி வீக்லி வந்து மார்க்கெட் போடுவாங்க இல்லையா காய்கறி சந்த மாரி மாறி கேக்றே
எனக்கு சரியா தெர்ல ப்ரோ ஆனா எங்க பாட்டி இன்னா சொல்லுவாங்கன்னா சாட்டர்டே தா ஏதோ மார்கெட் போடுவாங்க நெனக்கிறே
ஆ ஓகே கே அதா அதுனால தா கேட்டே ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அதனால தா சரி நமக்கு ஏதோ பேசணுன்றதுக்காக அதெல்லா கேட்டுருக்கே
அதுதா அதா எனக்கு சரியா தெரியாது நம்ம அங்க இருந்தோனா நம்மள கண்டு புச்சிருக்கலா
ஓ கோ எல்லா ஃபேமிலியோட பா ட்டி எல்லா இங்கதா இருக்காங்களா இல்ல அ பாட்டி எல்லா அங்கதா இருக்காங்க நீங்க மட்டும் இங்க இருக்கீங்களா
இல்ல இல்ல எங்க எங்க மம்மியோட ஃபாதரும் மதரும் வந்து அங்க இருக்காங்க மம்மி சைடு எங்க ஃபாதரோட சைடு ஃபுல்லாவே சென்னை தான்றதுனால நாங்க எல்லாருமே சென்னய்ல தா இருக்கோ இப்போ
ஓகே ஓகே ஓகே
அவுங்க மட்டுந்தா ஊர்ல இருக்காங்க ஃபுல்லா நா எப்பயாவ்து ஃப்ரீ டைம்ஸ் கெட்ச்சதுன்னா இல்ல இந்த மாரி செமஸ்டர் ஹாலிடேஸ் கெட்ச்சி லீவ் எதனா கெட்ச்சிதுனா அப்டே ஃபேமிலியா போய் பாப்போ ஒரு ஃபைவ் டூ டென் டேஸ் இருந்துட்டு வருவோ அவ்ள் தா ப்ரோ
அ அங்கெல்லா எப்டி இப்ப இப்போ நம்ம படத்துல பாக்கறமே அந்த ஏரியா வில்லேஜ் எல்லா அந்த மாரிதா இருக்கு இல்லியா ஐ நானு இது வரைக் போனதில்ல ஆமா
நல்லார்க்கு ப்ரோ அங்க சொல்ல போனா என்ன ஒரே ஒரு பிரச்சனனா
செரி
அங்க வந்து இன்னனா எதுவா எல்லு எதுவா இர்ந்தாலு தூரமா இருக்கு இப்ப வந்து வீடு இங்க இருக்குன்னா நம்ம போய் வாங்கறது ப்ளேஸ் எதுனா இர்ந்துதுன்னா அதாவ்து மார் ஆ ருக்குல்ல ம் ரொம்ப வெளிய வர்ணு நம்ம வந்து உ ஊரு எப்டி சொல்றதுனா நம்ம வீடு வந்து மல பக்கத்துலயே இருக்கு மலை மலை சார்ந்த போது அந்த மார் தா சுத் தி மல இயற்கை நல்லாதாருக்கு பட்டு நம்ம எதனா வாங்கணு அத்தியாவசியமா ஹாஸ்பிட்லுக் போணு எதனா தேவன்னா மட்டு ஊர்ல ஒரு சின்ன சின்ன ஹாஸ்பிட்லு ஒன்னுருக்கு அதுவு அர கிலோமீட்ரு தா ஊர்லங்க ஓ கேங்ளா அங்கனா போலா அவரு வந்து பெரிய ஹாஸ்பிட்லு கூட கெடையாது சின்ன ஹாஸ்பிட்டல் சும்மா ஹெல்த்து செக்கப் தா அவரு ஆ பெருசா எதனா அடிபட்டதுனா வந்து வேற ஊருக்கு எடுத்துட்டு போற மாரி இருக்கு ஒரு அஞ்சாறு கிலோமீட்ரு தள்ளி போற மார்ருக்கு அந்த ஊருக்கு அந்த மாரி எதுவா இர்ந்தாலு அத்தியாவசிய தேவையா இர்ந்தாலு இப்ப ஒரே டைம் ஒன் டைமா வாய்ங் வந்து வெக்க வேண்டியதா இருக்கு காய்கறி வீட்ல எதனா காய்கறியா இருக்கட்டு இல்லன்னா நம்மளுக் வந்து எதனா தேவையா இருக்கட்டு மெடிக்கல் தேவை எதனா இர்ந்துதுனா ஒன் டைமா நம்ம வாங்கி வெக்கற்த்து மாரி இருக்கு ஏனா ரொம்ப தூரோ இல்ல நடுராத்திரில எதனா வேணுனா தேவைனா கூட நம்ம போ முடியாது
ஹ
அது ஒன்னு தா அங்க டிஃபால்ட் ஆ அது ஒன்னு தா பிரச்சனையா இருக்கு மிச்சப்படி நல்லாதா இருக்கு இயற்கையா இருக்கு மலல்லா இருக்கு நீங்க சொல்ற மாரி என்ஜாய் பண்லா சோ படத்துல காட்ற மாரிலா இருக்கு பட் டு எப்டினா படத்துல காட்ற மாரிதா வரைக்கு
எங்க ஸ்பெசிஃபிக்கா ஊரு
ல்லூர் தெரியுமா நெல்லூர்
ஆமா நெல்லூர் தெரியு
அங்கொரு பஸ் ஏற்ணு அங்க பஸ் ஏறி ஆனா அங்கர்ந்து அங்க இன்னு ஊரு பாமூர் சொல்லுவாங்
அ சேரி சேரி
அந்த பாமூருக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்கு ஜெடிதேயூர்ன் சொல்ட்டு அங்கதா எங்க ஊரு நாங்க வந்து எப்டினா அந்த ஊர்ல வந்து எங்க மதரோட ரிலேட்டிவ்ஸ் அதாவ்து எங்க மதரோட சித்தப்பாவா இருக்கட்டு அதாவ்து எங்க எங்க தாத் தாவோட அண்ண தம்பிகல்லா ஒரே ஒரு ஏ ஏழு பேரு புரியில
காதே எதனால
கேக்குதா ப்ரோ வாய்ஸு ஹலோ
ஹலோ
கேக்குதா
அ கேக்குது சொல்லுங்க
அ சொல்லுங்க ஏ ஒங்க வாய்ஸ் ஒங்க ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு
உங்க வாய்ஸ்தா எனக்கு கேக்கல தூரமா இருக்க
ஏங்க உங்க வாய்சு எனக்கு கேக்கல என்ன ஆச்சு தெரியலயே ப்ரோ ஒருநிமிஷ இப்ப கேக்குதா
எங்க பாப்பா வந்து எங்க பாப்பாவோட ஃபேமிலிக்குல்லா வந்து ஒரே ஒரு பத்து பேர் இருக்காங்க
சரி
அவங்க வந்து எப்டின்னா ஒரே எடத்துல வந்து இப்போ இது அவங்க தம்பி வீடுன்னா பக்கத்துலயே வந்து அவங்க அண்ணே வீடு எதுக்க வந்து சின்னத்தம்பி வீடு அந்த மாரி இருக்கு சுத்தி அவங்க வீடாதா இருக்கு
மொத நீங்க பேசுற தெலுங்கு வந்து அதே அவங்க அந்த நம்ம படத்துல பாக்குற அதே அதே ஸ்லாங்க்ல இருக்குமா இல்ல வேற ஸ்லாங் வேற இதுல இருக்குமா தெலுங்கு
அவங்க வந்து மோஸ்ட்லி படத்துல பேசுற மாரி தெலுங்கு அந்த தெலுங்குதா இருக்கு இன்னொரு தெலுங்கு இருக்கு அது ஹைதராபாத் தெலுங்குன்னு சொல்லுவே
ஆமா
சரிங்க வந்து ஹைதராபாத் தா அவங்களுக்குதா புரியும் அது வந்து ரொம்ப இப்ப தமிழ் தூய தமிழ் இருக்குல்ல அந்த மாரி தூய தழல பேசுவாங்க
ஆமா
அந்த மாரி தூய தெலுங்குல பேசுனா நம்மளுக்கு செல பேருக்கு புரியு செல பேருக்கு புரியாது நம்மள மாரி ஆட்களுக்கு வந்து நம்ம சென்னையில இருக்கோ தமிழ் அதாவது தெலுங்கு வந்து கம்மியாதா பேசுவோம்னா நம்மளுக்குல்லா கொஞ்சோ புரியது கஷ்டதா
அதா ஏன்னா இங்க நம்ம நாங்க பேசுற தெரிந்து வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டா இப்போ படத்துல பாக்குற அந்த தெலுங்குக்கு அவங்க பேசுற அந்த ஸ்லாங்குக்கு டிஃப்ரெண்ட் ம மத்தபடி எல்லாம் ஒரே இது தான் கொஞ்சோ கொஞ்சோ வேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்
ம் ஓட்ஸ் ஆமா சாப்டுறத இருக்கட்டு சாப்பாட பத்தி கேக்குறது அதா
இப்ப நீங்க பாட்டி எப்டி கூப்பிடுவீங்க
பாட்டிய வந்து நையனம்மா அப்டின்னு கூப்பிடுவோம்
அ
அம்மம்மான்னு கூப்பிடுவோம் அந்த மாரி அ அந்த மாரி தான் கூப்டுவோம் அவ்வான்னு கூட கூடுவோ ஆமா
அ சோ இதெல்லா வேட்ஸ் கொஞ்சோ டிஃபரெண்ட் ஆகும் ஒரிஜினலுக்கும் இதுக்கும் ஒரு
ம் நீங்க பேசுனதுதா ப்ரோ மோஸ்ட்லி அ நீங்க பேசுறது தான் மோஸ்ட்லி பேசுவோம் ம் அதுதான்
ஆ
ஹைதராபாத்ல இருக்குறவங்க தான்
அது அந் ஆள்தா சொல்றா எனக்கோ ஆ அவ்ங்க படத்துல பாக்குறப்ப ஓரளவுக்கு எல்லாமே மீனிங் புருஞ்சுரு மீன் அர்த்தோ அத அதுக்கான இதெல்லா வோர்ட்ஸ் புருஞ்சுரு
ம்
பட் நம்ம பேசறப்போ அதுக்கு ஒரு டவ்ட் கள் டிஃப்ரெண்டா ருக்கு அந்த வேட்ஸ் ஃபுல்லு சரி ப்ரோ திருப்பி கால் பண்றீங்களா
ஆ பண்றே
ஆ என்னான்னு தெர்லோர் திரும்பி பண்ணுங்க பாப்போ சவுண்டு வேற ரொம்ப பக்கன் லிதல் கட் பண்ணி கால் பண்ணுங்க